ஹலோ
இப்ப எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே பா
ஆ என்ன பண்றீங்க சேரி சேரி சந்தோஷோ ம் சேர் சேரி சேரி
அங்க
இங்க பரவால்ல வெயிலு சொல்லல அப்டியே வெயில் இருக்கு
மழயெல்லா இல்லியா
மழ இல்ல மழ இல்ல வெயில் வர மாரி இருக்கு ம் ஆமா ஆமா லீவ் விடுவாங்க‌ மழயே காணோங் டா ம எல்லாமே அந்த பருவோ காலமே மாறி போச்சு அந்த சைக்லோனே மாறி போச்சு
ஆமா
வா சீசனுக்கு வர வேண்டியதே வரமாட்டேங்குது எல்லா மாறி மாறி போகுது
அதுதா ஏன்னா இப்போ ஆம்
ஆமா ஆமா ஆமா பனிஸ் பூந்துருக்குன்றாங்க ஆமா உண்ம ம் ஆய் ஏ ஏன்னா மேல இருக்குறதுனாலையா
மேல இருந்தா தானப்பா சீக்குரமா சூடு வரு
ம் ஆ எதனால
எனக்கு தெரியில அதனாலதா உங்ளுக்கு தெரியுமானு கேக்கற
திங்கன்னா மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாருக்கும்
அது புரியுது ஆனா இப்போ சூரியன் வந்து பூமிய தான நோக்கி வந்துட்ருக்குன்னு சொல்றாங்க கிட்ட கிட்ட நெருங்கிடே இருக்கு பூமியனுக்கு பூ ஆ பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்ற தொலைவு வந்துட்டு கம்மியாரு கு ல் கிட்ட நெருங்கிட்டே வருது அளவு அப்டின் சொல்றாங்கல்ல அப்டி பாத்தோனா இந்த மலையெல்லா கூடோ கொஞ்சோ சூரியனுக்கும் கிட்டதா வரும்
படில்ல சூரியனோட கதிர் வந்து செங்குத்தா வராது சாய்வா வரும் இப்ப சாய் வா வரப்ப நெலத்த நோக்கி தா வரும் தவிர மலைய நோக்கி வராது எல்லாமே இருக் கு அதாவது அ அ ஸ்ட்டைட்டா வந்து விழாது
ம்
கொஞ்சோ சாய்வா வர்றதுனால கொஞ்சோ வெயில் அங்க வருது அப்டின் நா நெனைக் கிற ஆனா எனக்குமே தெரில இது உண்மையாலுமே நல்ல கேள்வி தா இத நா வந்து அ எதுலையாச்சு பாத்து சர்ச் பண்ணி தா உங்ளுக்கு இதுக்கான பதில நா சொல்லணு
ஏன எனக்கு கொஞ்சோ டவுட்ல இருந்தது தெரியில விஷ்யம் சி எப்ப எனக்கு சோஷியலே புடிக்காது இந்த சும்மா நம்ளுக் சின்ன சின்ன டவுட் வருதுல்ல
ஆமா ஆமா ஆமா உண்ம அதனால இத நா போயி கண்டுபிடிச்சு கூட தெரிஞ்சுக்க மாட்ட யாராவது சொல்லி தெரிஞ்சிகினனா எனக்கு ரொம்ப மனசுல பதியு அதுக்காக கேட்ட செரி சரி சரி சரி ஆமா ஆமா ஆமா இருக்காது உண்ம தா
வெயில் இருக்காது
புரிது புரிது
இப்ப எல்லாமே மாறிட்டு வருது
ஆமா வ ஏனா இயற்கை வந்து அ அதுடைய சைக்கிளே மாறுது
ஆ
எதனால மாறுதுன்னா நாம தா மாத்திட்டோ மரத்தெல்லா வெட்டிட்டோ மரத்தல்லா வெட்றதுனால அதுக்கு தே இல்ல அதுவு மாறிடிச்சி
ஆ ஒரு பக்கோ மரொ வெட்டுறது இன்னொன்னு பொலியூஷன் அதிகமானது மக்கள்தொக காரணமா
த்தா உண்ம
இதனாலயே நெறைய
நம்மளேதா எல்லா கஷ்டத்தையு அனுபவிக்கனு போல ஆமா ஆமா இயற்கை வந்து நம்மளுக்கு நெறைய பெரிய நெறைய இந்த கோ இந்த பூமியே நம்மளுக்கு கொடையா குடுத்துச்சி ஆனா இத ஒழுங்கா நம்ம பராம இருக்க தெரியாம ஆழிச்சி வீடு கட்டி ஃபேக்ட்ரி கட்டி மரத்த கட் பண்ணி
ஆமா
இப்ப நம்ம எப்பிடி இருக்கோன்னா மனுஷன் வந்து இயற்கைக்கு எதிர்மாறா நிக்கிறோ
கண்டிப்பாப்பா
ம் நம்ம சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சி உலகோ சீக்கிரோ அழியிது உயிரினமே ஒண்ணு கூட இல்லாம போக போதுனு ஆமா ஆ மா என்ன பொறுத்த வரிக்கு இதெல்லா சும்மா கத ம்
ப்பிடி முடிஞ்சுருந்தா இத்தன கோடி மக்கள் உருவாறதுக்கு கிட்டத்தட்ட எத்தன அது கடவுள் சொல்கிறாங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடவுள்ல்லா இருந்தார் பாத்தோன்ட்டுன்னு எல்லா கடவுளையுமே சொல்றே பொதுவா அதுப் பொய்யா இருந்ததுன்னா அ அது அ அது உண்மயா இருந்ததுன்னா இப்ப இருக்கிற மக்கள் அந்த காலத்துல இருந்தேதா இருந்துட்டு வந்திருக்காங்க ஒரு முறகூட உலகோ முழுசுமா அழிஞ்சது கெடையாது
அங்கங்க கொஞ்சோ கொஞ்சமாதா அழிவு வந்துட்டு இருக்கு ஆமா உண்ம உண்ம
அது உடனே அதா சொல்லுவாங்களே ரீபுரொடியூஸ் பண்றாங்கட்டுன்னு அது மாரி கடகடன்னு கொழந்தைங்கல அதிகமா பெத்தறாங்க ஒரு ஆயிரோ பேர் அழிஞ்சாங்கன்னா நாலாயிரோ பேரா வந்தறாங்க
அதுதா அப்பிடி தா நடக்குது உலகத்துல
ஆமா
ம்
அப்
அப்புறம்ப்பா நீங்க ப்போ சொல்லணு இன்னிக்கி ஆனா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்தமுச்சிங்க
என் பாப்பா ஸ்நேக்ஸ் எடுத்துட்டு போற பழக்கமே இல்லப்பா
ம் ரொம்ப நல்ல விஷ்யோ
அ எதாவது எப்பயாவது அவங்க அப்பாக்கிட்ட காசு மட்டு வாங்கிட்டு அங்கேயே எதுனா வாங்கி சாப்ட்டுப்பாங்க
இப்போ நல்ல விஷ்யோ ஓ அந்தளவுக் பெருசாயிட்டாங்க
அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நெனப்புப்பா இப்போதா நையன்த்து போயிருக்கா ஆனாஸ்
வீட்ல சாப்புட பிடிக்குதுஸ் ஸ்கூல்ல சாப்புட பிடிக்கல ஆமா அதல்லா கிண்டல் பண்ணுவாங்கன்னா
ஆ பசங்க மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே எடுத்துட்டு வந்தாங்கன்னா எடுத்துட்டு போலா யாருமே எடுத்துட்டு வரமாட்டேன்றாங்கம்மா கடையில போய் வாங்கிறோ நாங்க அவங்க எல்லா போடுறாங்க அப்டின் சொல்லிட்டு இவளு ஒரு டென் ருபீஸ் மட்டு எடுத்துட்டு போவா
கரெக் ட்டு கரெக்டு நீங்க சொல்றது உண்மதா இப்போ இருக்குற பசங்க சாப்பாட்ட விட்டு நறையா நொறுக்குத் தீணிதா சாப்புறாங்க
ம்
அப்போ ம்
வீட்ல செஞ்சனா அத மட்டு சாப்புட மாட்டா
ஏ சாப்புட மாட்டாங்க
இல்ல இப்ப வீட்ல செய்ற நொறுக்குத் தீனி மட்டு சாப்புடுறதே கெடையாது அப்புடியே இருக்கு அதனாலயே
பெரிய பைய மாரி ஓ சேரி சேரி சேரி ஆ ஆமாப்பா அப்ப சாப்புறது செஞ்சு போட்டாதான செய் சாப்புடாதத செஞ்சு போட்டு நம்ம என்னத்த பண்ண முடியு வீண்தா ஆகு
அ கேக்குறாங்க என்னைக்காவது வந்துட்டு திடீர்னு எனக்கு பாயாசோ செஞ்சு குடு அதுவு ஸ்வீட் பொங்கல்லு நம்ம இதெல்லா வருஷ்த்துக்கு ஒரு முறதா செய்வோ
ஆமா ஆமா ம் ம் ம்
நான் அதுவு பண்றதில்ல
சேரி சேரி அதுவு பண்றது
இல்லங்க கோயிலுக்கு போற பழக்கமே இல்ல
ஆ வே சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு தா வீட்லியே செஞ்சி சாப்பிடுக்கற சொல்லற சாிே சே நல்ல விஷயோதா வீட் ச செ சாப்பறது ரொம்ப நல்ல விஷயந்தா ஆனா செ அதே மாரி உங்க பொண்ணு மாரிதா எங்க பையன் சில பொருள் மாட்டு தா சாப்புடுவாரு சில பொருள் சாப்டமாட்டரு
ம்
ஏ ஏன்னா சின்ன பைய அப்பிடி இல்ல எல்லா எது கொடுத்தாலு சமத்தா சாப்புடுவாப்புல
ஓ
ஆ
எங் வீட்டல எ ன்ன நொறுக்கு தீணி செய்வீங்க
நா பாயசோ ஸ்வீட் அந்த மாரி செய்வே அப்புறோ பு ட்டு செய்வே கொல்கட்ட செய்வே
ம்
ம் இந்த மாரிதா வட பாயசம் கே கேசரி இந்த மாரிதா நா வந்து ஸ்நாக்ஸ் செய்வே மத்தபடி பெருசா எதுவு செய்யறது இல்ல
நானு அவுல அதாப்பா எள்ள உருண்டன்னு ஒன்ன செய்வே
செய்வே ஆ சுமுலி உருண்டையா எள்ளு உருண்டையா
அது எப் ப்பிடி ரெண்டுத்துக்கு வித்தியாசோ
இந்த சிமிளி வந்து இந்த ராகி ரொட்டி மாரி பண்ணி இடிச்சி அதுல வெள்ளம் போட்டு கல்ல கொட்ட இடிச்சி போட்டு உருட்டி
ஆ
அது நல்லாதான் இருக்கும்
அதேதான் ஆனா எள்ளு சேத்துப்பேன்
நல்ல விஷியம் நல்ல விஷியம் ம்
எள்ளு நல்ல ஒரு நூறு கிராமாவது சேத்து வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிப்ப
அப்பறம் உளுந்தங்கச்சி உளுந்தங்கஞ்சி செய்வ
ஓ சூப்பர்ப்பா எனக்கு அது தெரியாது இன்னும் சாப்ட்டதும் இல்ல
செம டேஸ்ட்டா இருக்கும் உளுந்தங்கஞ்சி எப்டி செய்வேன்னா ஆ கருப்பு உளுந்துலதான் செய்வன் ஏப்பா
துக்கால்ல எனக்கு சொல்லுங்க உளுந்தங்கஞ்சி எப்டி செய்யறதுன்ட்டு செரிப்பா